ஆ சொல்லுங்ம்மா என்ன ரொம்ப பிஸியா ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே என்ன கால் பண்ணா எடுக்க மாட்டறீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கே
ஆமாங்க அது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கன்னா அது சீக்கிரமா பண்ணி் குடுங்க பண்ணி குடுங்கன்னு கேக்கறாங்க அதுக்காக நடுல வந்து கால் எடு க்க முடில
அப்டிய ஆ எது வரைக்க இருக்கு ப்ராஜெக்ட்டு
இல்ல அது இன்னு ஒரு த்ரீ டேஸ் குடுத்துருக்காங்க அதுல அதுக்குள்ள நீங்க முடிக்கணு உங்களுக்கு டாஸ்க் ஆசைன் ஆன ஒ ஒடனே வந்து நீங்க ஃபைவ் டேஸ்ல முடிக்கணுன்னு சொல்றாங்க நா வேற லாஸ்டு வீக் ஊருக்குவேற போய் ட்டனா அதனால கொஞ்ச டிலே பண்ணிட்டே நீங்க எப்டி பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ ஓடுது ஏதோ ஓடுதுப்பா
ஆ ஆ ஆச்சு ஓகே இங்க இங்க திடீர்டு என்னமோ இன்னைக்கு மழ செமயா பேஞ்சுதுங்க உங்க ஏரியால பேஞ்சுதா
ஆமாங்க இவ வேற எ சின்ன பைய வேற போ வ வரவேல்ல அதுவே எனக்கு இன்னு பயமாயிடுச்சு இந்த வருஷ அவ சைக்கிள்ள வேற போறா அ எப்பமே ஃபோர் தேர்ட்டிக்கு விடுற ஸ்கூலு வந்து வந்து ஃபைவ் தேட்டி ஆயிட்டு மட்டு வரவே இல்ல பைய ஆ மொதலாச்சு வேன்ல வந்துட்டு இருந்தா வேன் டிரைவருக்கு நா போன் பண்ணி பேசுவே இந்த வாட்டி சைக்கிள்ள போறானா யா இப்ப எப்டி கால் பண்றது என்ன யார கான்டக்ட் ப அவ மிஸ்ஸ கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க கெளம்பி அப்டின்னு தா சொல்லுவாங்க அதுக்கப்றமா ஒரு ஃபைவ் ட ஆமாமா நனஞ்சு புக்ஸ்ல்லா நனஞ்சு பேக்கல்லா நனஞ்சு ஆமா ம் ம்
செரி செரி காலையிலயே ஹஸ்பண்ட் ஊருக்கு போனாரு பேங்ளூருக்கு அ அங்கேந்து அவரு போட்டோஸ் போட்டாரு வழியில மழ நல்லா இருக்கு காலைல எட்டு மணிக்கு அப்றோ கடசியில பாத்த அ அந்த மழ நம்ம ஊருக்கு வரதுக்குள்ள
வரட்டு ஆ
அஞ்சு அஞ்சர ஆயிடுச்சு ஆனா இன்னு கொஞ்ச நேர ஆ நல்லா பேஞ்சது ஆமா இன்னு கொஞ்சோ நல்லா வந்திருந்து ஆ வந்து இன்னு கொஞ்சோ குளுமையா இருக்கு ஆமா எங்க வீட்டு மா மாடிங்க
தா அ இந்த வெயிலோட இது வந்து தாக்கோ இருக்குல்ல அந்த மா ரி இருக்கு இப்ப இந்த மழ பேஞ்சு விட்டதுனால ரொம்ப அனலா இருக்கற மாரி இருக்கு.
ட்ட மாடில எங்க வீட்டுக்கு மேல மெத்த மெத்தன்னா மெத்த அது என்ன சொ சொல்றது மொட்ட மாடின்னு சொல்லுவாங்க இல்லியா? ஆ அது அதனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரமா ஹீட்டு வந்துக்கிட்டே இரு க்கு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த ஹீட்டு அப்டியே இருந்துகிட் டே இருக்கு தர எல்லா சூடாயிடு பாருங்க. ஆ அதனால ஈவினிங்ல என்ன பண்ணுவே டெய்லி ஒரு வாட்டி ஆ இது பண்ணுவே எல்லாத்தையு மாப் போட்டு தொடச்சு விடுவே. கொஞ்சோ கூலா இருக் கட்டுமே அப்டின்னு சொல்லிட்டு இல்லன்னா காலு கூட வச்சாலே நம்மளு க்கே அது ஃபீல் ஆகுங்க நல்ல சூடா இருக்கு டைல்ஸ்தா அதுவே சூடாகுதுன்னா பாருங்க அ ப்போ எவ்ளோ ஹீ்ட்டு வந்து அப்சார்ப் பண்ணுதுன்னு.
அதுவு உங்க மாமியார் வயசானாவங்க அவுங்க எல்லா எப்டி தாங்கிக்கிறாங்க?
அதுதாம் ப்பா அவங்க கொஞ்ச நேரோங் கூட ஃபேன் ஆஃபே பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. அ ஆ ஓடிக்கிட்டே இரு க்கு அது அவங்க எங்கயு போறது இல்லல்ல வீட்லதான இருப்பாங்க. அவுங்க வந்து ஏற்கனவே அவுங்களு க்கு எ க் இந்த ஹீட்டுனா அவங்களுக்கு ஆகவே ஆகாது அவுங்கல்லா வந் து எழுவது எழுவத்தஞ்சு வயசாயு கூ கோ கோல்டு வாட்டர் குடிக்கிற ஆளு.
ம் ம் ம்
அதனாலயே அவங்களுக்கு வந்து நல்ல இந்த கோல்டு வாட்டர் இன்னு ஹீட்டு. ஏற்கனவே வெயில் வேற அது ரெ ரெண்டுமே அவுங்களுக்கு சொன்ன புரிஞ்சிக்கவே மாட் பாங்க நானு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க
உ
நானே கத்துவே அந்த ஃபேனு கொஞ்ச நேரோ தூங்குனாதா என்ன அப்டின்ட்டு ஏ வேக்குது போடு ஏ வேக்குது போடு இந்த ஃபேனு இல்ல நா அந்த ஆ அந்த மாரி
ஆ அவுங்க இப்ப எப்டி இருக்காங்கப்பா ஏனா அவுங்களுக்கு கந்த இது மாரி இருக்கு சொன்னீங்க நல்லா ஞாபக மரதின்ற மாதிரியே
க்குது அது அப்டியேதாருக்கு க்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட்லா எதுவு நாங்க எடுத்துக்கல அப்டியு டாக்டர்ஸ் கிட்ட போனாங்கன்னா வயசாயிடுச்சு சும்மா உங்கள வந்து ஹை ப்பரா இல்லாம தூங்கறதுக்கு விட் விட்டமின் டேப்லெட்ஸ் மாரி ஏதாவது கொடுப்பே அப்டின்னு சொல்லிக்காங்க ஆமா அதனால எ ஹஸ்பண்ட் வந்து அது ஒரு வாட்டி வாங்கிட்டுந்தாரு அதுக்கப்ரோ கண்டினியூ பண்ணல அவங்க நடந்து நடந்துகிட்டு ட்டு சுத்தீகிட்டு தான இருக்கிறாங்க அப்டியே இருக்கட்டு விடு
உ
என்ன நம்ள்க் கொஞ்ச கஷ் டமா இருக்குது ச் அடிக்கடி கேட்டதையே கேட்டுட்டே இருப்பாங்க ஆ நாம சொல்றத எதையு கேக்குறதில்ல இத பண்ண கூடாது இப்டி செய்னு அப்டினா குளிக்கவே மாட்டாங்கப்பா
உ அது குளிக்கிறதையே மறந்து ற்றாங்க
ஆஹா மறந்துர்றாங்க அதுவு இருக்கு ஆனாலு வந்து முன்ன முன்னாடி கூட அப்டிதா சீக்ரத்ல குளிக்க மாட்டாங்க அதாவது வியாழக்கிழம திங்ககெழம இப்டிதா குளிச்சிட்டு இருந்தாக்கா இப்ப என்னாடானா ஆய் இப்பதா குளுச்சே இவ்ளதா குளுச்சே அப்டீனுவா இல்லன்னா நா சொன்னா கூட வந்து ஆ ஒத்துக்க மாட்டாங்க ஆ ஆ நா குளிக்குறே நாளைக்கு குளிக்கிறெ அப்டின்னு சொல்லுவாங்க
உம் உம் உங்க மச்சா உங்க மச்சா அண்ண எப்டி இருக்காரு
ஆ அவரு கூட நல்லா இருக்காரு
உம் இல்ல அவருக்கு கால்ல அடிபட்டுருந்துதே இப்ப பரவாயில்லயா
இப்ப ஹீல் ஆயிடுச்சு அவருக்கு ஊர்ல இருந்து வர்றதுக்கு மனசே இல்ல
உம்-உம்
சொன்னா கேக்க மாட்டேங்றா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அம்மா சொன்னா கேக்க மாட்டேங்கிறா ஆமமா ஆ நா ஆமா-ஆமா அங்க குட்டி குட்டி பசங்க வீட்லயே வருங்க போகுங்க
உம்-உம்
அது அதென்னமோ அவனுக்கு அங்க கொஞ்சோ அங்க பொறந்ததுனால அவனுக்கு அங்க கொஞ்சோ நாட்டோ அதிகோ
ஓ செரி-செரி-செரி
அது ஒரு வாரோ ஆயிடுச்சு ஒரு வாரோ ஆனது அவங்களுக்கு தெரியாது எவ்ளோ நாள் அங்க இரு கங்கன் கூட உங்களுக்கு தெரியாது இப்ப நாங்க போயிட்டோ இல்லயா ஆ நானு வர கூட நானு வர நானு வர அப்டின்ட்டு தொத் திகிட்டு வந்துட்டாங்க
உ
இருங்க இன்னோ ஒரு அஞ்சு நாள் இருங்க
ஆமா இங்க சும்மாரு வ போர் அடிச்சுன்ட்டு தான இருக்காங்க ஆமா அங்க இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்களோ
அது போ போர் அடிக்குதுனா சொல்லாதீங்க நீங்க அவங்க வந்து இந்த வீட்டுல வந்து ராணி மேரி இருப்பாங்க நேரன் நேரன் நேர துக்கு போய் தோச மாவு வாங்கிட்டு வந்து தோச ஊத்தி சாப்புடு பால்லு குடி டீய குடி கூல் ட்ரிங்க்ஸ குடி யாரு கேப்பாரே கிடையாது டைமு க்கு சாப்பாடு வந்துரனோ ஆ அ அது அவங்கோ என்ன பண்ணுவாங்கன்னா காலையில பக்கத்துலருந்து இந்த இங்கல்லா இப்ப இந்த தோச கட அதெல்லா போடுறாங்கல்லையா ச் தள்ளுவண்டில அங்க வந்து வீட்டய வீட் ட்லிய போடுவாங்க அவுங்க இருக்கிற ஏரியால அது வந்து ஆமா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷோ அதுல கால்ல எந்திரிப்பாங்க பல்லு வெழக்குவாங்க கீழ இறங்கி பக்கத்துலயே இருக்கா ஒடனே போய் ரெண்டு தோசைய வாங்கிட்டு வந்தற்றது சாப்ட்டுட்டு ரெட்டா உக்காந்துப்பாங்க ஒன்போது மணிக்கெல்லா அவுங்க ஒன்போது மணிக்கு தா வருவாங்க அவுங்க வீட்டுக்கார் லேட்டா வருவாரு அவுங்க சாப்ட்டு படுக்கறதுக்கு ஒண்ணு பன்னென்டாவது
உ
அவுங்க கால்ல லேட்டா எந்திரிப்பாங்க
அ அப்போ காலங்காத்துலதா இன்னு. பேஜாராச்ச அவங்களுக்கு டிஃபன் சீக்கிரமா வேணும்
ஆமா அதா அவுங்க எப்ப எந்திரிக்கறாங்களோ கீழ போய் வாங்கிறது அந்த மாரி ஆனா இருக்கலா அதுதா இப்ப உங்களுக் க்கு இது சரியில்லல அதனால இல்ல இல்ல வ ஆ இல்ல இல்ல வர அப்டின் சொல்லி து
ம் ம் ம்
நானு இப்ப நானு அவரு என்ன பண்றது எத்தன நாள் மத்தவங்களும் வைப்பாங்க சொந்த தம்பியா இருந்தா பரவால்ல அனுசரிச்சிட்டு
ஆமாப்பா கூ ம் கூட பொறந்தவங்கன்னா அது வேற மாரி இதுதா இது இருக்கும் ஆமா தூரத்து சொந்த தானே ம் சேரி சேரி பசங்கலா நல்லா இருக்காங்களா
அ ஆ நல்லா இருக்காங்க ஏ பசங்க ரொம்ப வருஷ கழிச்சு போனாங்களா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவுங்களுக்கு இங்க போலா அங்க போலா மழை வேற பெஞ்சுதா அங்க அதுங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான் தா தோணுச்சு இவரு வந்து லீவ்ல லீவு ஏற்கனவே எடுத்துட்டே ரொம்ப நாள்லா எடுக்க முடியாது இல்ல இல்ல போய்யே ஆகணும்ன்னு சொல்ட்டு நாங்க வந்து சேரதுக்குள்ள நைட்டு ஒரு மணி ஆயி போச்சு
ம் எப்டி கார்ல வந்தீங்களா
ஆமா ஆமா ஆமா கார்லதா வந்தோ அ மாமியார் அவங்கள எல்லா கூட்டிட்டு நடந்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அதெல்லா பண்ண முடியாது ஒரு கால இருந்தது போனே நானு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு இருந்த அதுக்கப்புற அவுங்கலா வந்து கூட்டிட்டு போக முடியாது அப்பறோ எங்க ஏனா ஃப்ரெண்டுக்கு வயசாவுது அவரு தூக்கிட்டு போனோ கொல்லணுனு சொல்ட்டு அதல்லா முடியாது எங்க போனா ன்னு அவங்க வந்து எங்க மாமியார் மாமனார் எறந்து பதினாலு வருஷோ ஆச்சுல அதனால அவங்க வந்து நாங்க எங்க போனாலு கூட வரந்தா சொல்லுவாங்க அதுக்காகவே கார் வாங்க வேண்டியதா போச்சு உ உ அப்றோ நீங்க ஆஃபிஸ்லா ச அவ்ங்க ஹஸ்பண்ட் நம்ம ஆஃபீஸ் ஓபன் பண்றன்னு சொன்னீங்களே
ஆமாப்பா அது அதுதாப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பையனயு வந்து சும்மா இருக்கம்போது அ அங்க போய் உக்காற்றமாரி எதனா சும்மா இந்த அக்கவுண்ட்ஸ் மாரி எதனா பாக்ற மாதிரி அந்த மாரி ரெடி பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு பசங்கள வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சோ இன்டீரியர் மாரி பண்ணிட்டு இருக்காரு மொட்டையா இருக்குது இல்லையா ஒரு டேபிளு சேர் அந்த மாரி உ இப்ப அதுவு ஆ ஆபீசு கொஞ்சோ மாடில தா இருக்கு அதுனால வந்து ரொம்ப வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா பசங்க வேலைக்கு வர பசங்க அதுனால ஏ சி மாரி எதுவு பாத்துட்ருக்காரு
ஆ ஆ ஆமாங்க ஒரு உண்மைதா ஒரு ஆஃபீஸ்ன்னா வந்து ஒரு ஏ சி ஒரு நாலு ஒர்க்கர் உட்காரணு இல்லையா அவங்களுக்காவது வைக்கணுமே
அதா இவருக்குன்ட்டு ஒரு டேபிள் சேருனு தனியா வேணு இவரு இப்டின்னு ஒரு ரூம் அப்படின் மாரி ஒரு பார்டி டிஷன் மாரி அதுலே பண்ற மாரி அந்த மாரி யோசன பண்ணி ஆ அந்த மாரி யோசன பண்ணிட்டுருக்காங்க அதுவு பண்ணிட் இருக்காங்க இந்த இந்த வீக்லயை முடிஞ்சிரும் நெனைக்கறே ம் ஆமா ம் ஆ ஓகே ஓகேப்பா ம் பை ஆ சரி ஆனா அப்புறமா பேசுறேன். ஆ மாமியார் கூப்புறாங்க
ஆ செரிம்மா
ஒகே கே